சொல்லுங்க
ம் பேசிட்டீங்க எல்லாருக்கிட்டயு எங்க அப் அப்பா எங்க அண்ண எங்க சித்தி ஆ
இத்தன தெருவா
ஏ எங்க அக்கா ஃபோன் பேசிட்டே இருக்கச்சுல இவ்வளோ கால் வருது எல்லாருக்கு ஃபோன் பண்ண ஏண்டா வர்லன்னு திட்னாங்க இந்த மாரி ஆர்ட பாத் பாத்துக்கணு வீட பாத்துக்கணு வீட்ல ஒருத்தராச்சி இருக்கணு யாராச்சு யார்னா வந்து கேட்டாங்கன்னா ஏதாச்சும் பதில் சொல்லணும்
ஆ
அதல்லா நா ஒரு அளாச்சி இருக்கே அப்படின்ன
சரர் நீ எவ்வளோ பொறுப்பான பைய சொல்லும் போதே தெரியுது
உம் நீ நடிக் இருக்காதுடா இவ்வளோ பொறுப்பா இருக்கு மாட்ட எனக்கு தெரியு அப்டின்னாங்க அடி சொல்ட்டு செரி இருக்கியா வீட்ல ஒழுங்கார்றா அப்டின்னாங்க
சேரி
ம் சேரி இருக்க
ம்
அவ இன்னொன்னு சொன்னாங்க தயவுசெய்து இப்ப தூங்காத இப்ப நீ தூங்கிட்டியன்னா நைட்ல தூங்கமாட்ட
ஆ
நைட்ல நீ தூங்கலனே என்ன தூங்க விட மாட்ட எங்க சித்தி என்ன தூங்க உட மாட்ட ஃபோன பாத்து என்ன சாவடிப்ப தயவுசெய்து தூங்காதா
ஆஹ
சேரி நா தூங்கல அப்படின்னு சொல்லிட்டு என் அக்கான்ட பேசுனே இந்த மாரி வார்த் கத்த முடியல என்னால ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்ன சேர்றா அப்டின்னு சொன்னாங்க
ம் ஆ
ம் இங்கருந்து தாங்க ச சாப்பாடுல்லா செஞ்சு எடுத்துட்டு போயிருவாங்க வெரைட்டியா பிரிஞ்சு வட பாயாச கேசரி
நீங்களு போயிருக்கலா
நானும் போயிருக்கலா
ஆ
போயிட்ரறா சந்தோசமா ஃபேமிலியோட ஜாலிய பேசிட்டு
ஆமா உங்க எல்லா மிஸ் பண்ண வந்தான்னே ஃபோன் பண்ணி கூப்புறாங்க ஏன் வர்லன்னு
எல்லாரு ஃபோன் பண்ணி வரந்தாண்டா சொன்ன ஏண்டா வர்ல
ஆ
அப்டின்ட்டு ம் எப்படியு என் அக்கா இங்கேதா கூட்டிட்டு வருவோனு நினைக்கிறே பூ முடிச்சு வீட்டுக்கு தா
ஓ சேரி சேரி
அது இல்லாம ஒரு அண்ண கால் பண்ணி வேலைக்கு வரியாடான்னு கேட்டாரு இப்போ
ஆ
எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குதுண்ணா நா வேலைக்கு வர அது வேலைக்கு போனா எப்படியும் ஒரு பத்து பதினொன்னாயிடும் வீட்டுக்கு வர்றதுக்கு
ஓ சேரி
இந்த ஆடுதான் வேற கட்டணும்
ஆ ஆ
அதனால வர முடியாது ணா ரொம்ப டயர்டா இருக்கு எனக்கு இன்னொரு நாள் வரே அப்டின்டே
ம் நாங்
ம் காசுக்கு ஆசைப்பட்டுன்னு ஒடம்பு அழிச்சுக் கூடாதுல
ஆமா ஆமா
ம் அதுனால தா வரலன் சொல்லிட்டே
ம்
சொல்லிட்டுதா இப்ப ஒங்ககிட்ட பேசிட்டு இருக்கே
சேரி சேரி டயடா இருந்தா தூங்குங்க இல்லனா பேசுங்க
தூங்கிடேனா நைட்ல தூங்க மாட்டனா அதா பிரச்சன
அ ஹ
நைட்ல ஃபோன் பேசறதுக்கு யாருமே இருக்க மாட்டீங்க அதுனால தா
ஓ ஓ ஓ
சரி இப்பயாச்சி இப்பயாச்சி பேசலாமே அப்டின்ட்டுதா
பேசுங்க பேசுங்க இப்ப நீங்க யூ ஜி முடுஸ்ட்டு பி ஜி பண் ற ஐடியாவா இல்ல எப்டி
பி ஜி பண்ணணு
கரஸ்லயே ரெகுலராவே பண்ற மாரியா
அதா பிளேஸ்மண்ட்டு கெடச்சா கரஸ்ல தா அப்டி இல்லயான்னா ஒரு காலேஜு போயிட்டு தா படிக்கனு
சேரி சேரி
அவங்க என்ன விடவே மாட்னு என்ன விடவே மாட்டானுங் சாவடிக்கிறானுங்க என்ன பசங்க ஃபோன் பண்ணானுங்க வாடா அப்டின்ட்டு
அ ஹ
ம் என்ன சொல்றானுங்க டேய் நீ இப்பல்லா சரியே இல்லடா
அ
நீ பண்றது கொஞ்சங் கூட சரி இல்ல
என்ன அப்டி பண்றீங்ளா
இப்ப ஃபோன் பேசிட்டு இருக்கன்ல்ல எல்லார்கிட்டயு
ஓ செரி செரி
அந்த மாரி பேசுனா அவுங்களுக்கு கொஞ்செ டிஸ்டபன்ஸா இருக்குல எப்ப பண்ணாலு கால் அட்டன் பண்ணுவே மேடான்னு கேப்பே இப்ப அந்த மாரி இல்லல்ல அதுனால அவனுக்கு ரொம்ப கொஞ்சொ ஃபீல் பண்றானுங்க
ச எல்லாருமே ஒரே ஏஜ் குரூப்பே வா அங்க
ஆஹா அப்டீலா இல்லங்க அப்டீலா இல்ல
என்ன
ஆ கொஞ்சொ மின்ன புன்ன ஏ ஒரு அஞ்சு வயசு வரையு நா வாடா போடான்தா கூப்டுவே
சேரி சேர் சேரிங்
அந்த மாரி அவனுங்க ஏதோ பேசிக்க மாட்டானுங்க ஜாலியா பேசிட்டு இருப்பங்க என்னா பேசுறோனே தெரியாது ஜாலியா பேசிட்ருப்போ ஊருகத வீட்டுகத எல்லா கதையு சொல்வே ஆனா அட்வைஸ் த்துலா சூப்பரா பண்ணுவாங்கங்க பெரிய பெரியவங்களா இந்த மாரி இருடா லைஃப் நல்லாருக்கு அப்டிதா இப்டிதா எல்லாமே சொல்லுவாங்க நீ நல்லா சம்பாரிக்கணு அப்பதா ஒன்ன நாலு பேர் மதிப்பாங்க
ம் கரெக்ட்டு
இன்னு நெதியா சொல்லிருக்காங்க
ம்
மெயினா கல்யாண பண்ணிக்காத சீக்கரமா வெயிட் பண்ணி பண்ணிகோ எல் நானு அதேதாங்க நா ஊர சுத்தி பாக்கணு பசங்கூட ஜாலியா என்ஜாய் பண்ணு
ம்
நா ஒன்னு இப்ப காசு இல்ல என்கிட்ட
ம்ஹு
அதுனாலதா செரி பொறுமையா இருக்லா அப்டின்ட்டு இருக்க ம்
சேர் செரி
ம் சண்டேனா கிரிக்கெட்டு தா
ம்
இப்ப அது கூட விளாடுறதில்ல
ஏன் என்ன ஆச்சு
ஒரு வாரம் என்ன பண்ட்டே போன சைலன்ட்ல போட்டு செம்ம டயடப்போ தூங்கிட்ட அப்ப ஜொரன் நெனைக்கிற எனக்கு செம்ம டையடு பத்துன் தூங்கிட்ட எப்டி பாத்தாலு ஒரு பத்து ஃபோனு அ இப்ப வந்து நாந்தா அ பக்கத்தூர் பசங்கள நாந்தா வந்து பேசி கூட்டுனு வர இந்த மாரி விளாடத்து வாங்கடான்ட்டு அவனுங்க எனக்கு பண்ணிருக்கானுங்க நா எடுக்ல நம்ப தெரு பசங்க எனக்கு பண்ணிருக்கா நா எடுக்ல அதனால விளாடவே இல்ல எவனு வந்து திட்னானுங்க உன்னால தாண்டா ஒரு ஞாத்தி கெழமையே வேஸ்டா போச்சு அதென்து இப்போ விளாடுறது இல்ல அவனுக்கு ஃபோன் பண்ணானுங்க பசங்க யாரு வரமாட்டிகிறானுங்க பஸ்ல போட்லா பஸ்னா எல்லார் லீவு எல்லாரு வீட்ல இருப்பாங்க இப்ப எல்லாரு காலேஜு போறானுங்க ஸ்கூலு போறானுங்க
ஆமா
அதனால ஆள் வேற இல்ல அதனாலதா செரி அப்டியே லூஸ் விட்டு வச்சிருக்கோ கிரிக்கெட்ட
செர் செர்
மித்தபடி இந்த கேக் வெட்றது கோயில் சம்பந்தமான விஷயோ நாங்களே எதச்சா ஓனர் கன்டன்ட்டு கிரியேட் பண்ணி பேசறது அந்த மாரிலா என்ஜாய் அந்த மாரிலா நெதிய பண்ணுவோ
ஹு ஹு அப்பா அதெல்லா எதுவு சொல்றது இல்ல நீங்க என்ன பண்ணாலு
அப்பா வந்து அம்மா கிட்டதா சொல்லுவாரு எதாவது எதுக்கெத்தாலு உன்னால தா அவ கெட்டு போறா அதுமா அது மட்டு சொல்லுவாரு உன்னாலதா அவன் கெட்டுப்போறா எல்லாத்துக்கு நீதா அவன இது பண்ட்டு இரு க்க அப்டின் சொல்லுவாரு
ம் ம் ஆனா எனக்கு தெரிஞ்சு நீ ங்க ஒன்னு அந்த அளவுக்கு கெட்டெல்லா போல நல்ல பொறுப்பான பையனாதா இருக்கீய
நானு அதேதாங்க சொல்றே இப்ப கூட வீட்ல என்ன திட்னாங்க இந்த மாரி ஏண்டா இப்டி இருக்க என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றடா அப்டின்னு மா நா வந்து ஆ வேற மாரி பயணு இல்ல இந்த மாரி கெட்ட பழத்துக்கு அடிக் ட் ஆயிட்டு அந்த மாரி எதுவு இல்ல நா உங்களுக்கு எந்தக் கெட்ட பேரு வாங்கி குத்ததில்ல நீங்க ஏமா இப்டி இப்டி சொல்றீங்க என்ன வெளிய கூட எல்லாரு நல்லாதா சொல்றாங்க நீ யே இப்டி சொல்றன்தா நா கேட்டே ஆமான்டா இந்த மாரி எதனா ஒண்ணு பேசி எதுக்கு எத்தாலு ஒரு பதில் வச்சினு இரு நீனாப்பெரியாலாயிட்ட உன்னான்டப் பேசவா முடியு எதனா பேசனாலே எதித்து எதித்து பேசுற அப்டின்னிறாங்க நா அவங்க பேசுறதுக்கு பதில் தா சொல்றன காண்டி நா அவங்கள எதித்தே பேச மாட்டே
ம் அதெல்லா அம்மாங்கலா அப்டித்தா செல்லமா சண்ட பண்ணுவோ அதெல்லா
ம் நா வந்து சொன்னல இந்த மாரி ஃப்ரெண்டுக்கு அப்பாக்கு இது வந்தது ரிட்டர்மென்ட் ஃபங்சனு வந்து இன்னா பண்ண கொஞ்ச நேரம் படுத்த படுத்த ஒனே தூக்க வல்ச்சினு போச்சி சரித் தூங்கலா அப்படீன்ட்டு லீவ் போட்டுலான்ட்ர ஐடிய தா பத்துட்ட அம்மா வந்தாங்க வந்து தண்ணில மூஞ்ச ஊத்துனாங்க சம்ம டென்ஷனு எனக்கு எப்பயுமே தூங்கிணு இருக்க சொல்ல யாரு வந்து எழுப்னாலு புடிக்காது
ம்
எழுந்து பாக்கற மூஞ்சுல தண்ணிய ஊத்தினு நிக்கிறாங்கோ
என்னா பண்றதுனே தெர்ல அவுசர்த்துல வாய் உட்ட நானு மா இந்த மாரி நீ வந்து தண்ணில மூ மூ மூஞ்சில தண்ணிய ஊத்திட்டு இது மாரி பண்றியே தூக்கத்துல எங்கயா வண்டிய எத்துன் போயிட்டு லாரி லாரில உட்டன்னா என்னமா பண்ணுவ அப்டின் சொல்ட்ட எங்க அம்மாவுக்கு மூஞ்சே மாறிச்சு அப்டியே போயிட்டாங்க
சேரி படுத்து தூங்கு ராசா நா வேணா தொடச்சி உட்ற
அப்டிலா எதுவு இல்ல தண்ணிய ஊத்திட்டு அப்டியே போயிட்டாங்க பெட்டெல்லா ஃபுல்லா தண்ணி அப்டியே போயிட்டாங்க செரி அம்மா வேற இப்டி பேசிட்டமே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது சரி காலேஜிக்கா போவோ அப்டின்ட்டு தா களம்பி பொயிட்ட காலயு போயிட்டு மதியோ பிரேக் விட்டாங்க செரி சாப்ட்டாங்களா இல்லையான் தெரில ஏதாச்சு போன் பண்ணி கேப்போ அப்டினு அப்டினு போன் பண்ண அம்மாக்கு இனாமா பண்ற சும்மா தான்டா பத்துனுக்கிற அப்டின் இன்னா மா சாப்டியா மா ல நீ தா அப்டி சொல்ட்டு போயிட்டியே நா எங்கிந்திரா சாப்பிறது அடின்னா பொய்லா சொல்லாத பொய்லா சொல்லாதமா நீ சாப்ட்ருவனு எனக்கு தெரியு எம் பொய்லா சொல்ற அப்டின்ன
ஆ
பசங்க ஃபோன் பண்றானுங்க ஏமா அப்டி சொல்ற அப்டினு கேட்ட அயின்மே உன்மேலே சாப்டலடா இன்மேட்டுதா சாப்பன்னூ வேல இருந்திச்சி துணி தோவச்சே வாஷிங் மிஷின்ல
ஆ ஆ
சாம்மாலா வெளக்குனே சாப்புட்றேடா நீ சாப்டியாடானு கேட்டே இல்ல மா நா சாப்பிட்லமா உன்ன அந்த மாரி திட் ட வந்து எனக்கு இங்க இருக்குறதுக்கே புடிக்களேமா நா காலேஜ்ல இருந்தே இதுலா இதலா வந்து சும்மா
அப்டிலா சொல்ல
சொன்னாலு நம்பற மாதிரி சொல்லணு
அதெல்லா சொல்ல நானு இந்த மா ரி கேட்டாங்க என்ன நீ சாப்ட்டியாடான்னு கேட்டாங்க இல்லம்மா கேன்டீன் கேன்டீன்ல சாப்ட்டுதா வந்தே
அ சேரி
நா அதுவு சாப்டது ஃபோன் பண்றே
ச் ஹ ஹ ஹ
சாப்டியா இல்லியாந்தா கேக்கரத்துக்கு ஃபோன் பன்னே இப்டி கால்ல வேற அப்டி பேச் சு வந்ட்டே அப்டினு செரி அப்டின்னு கட் பண்ட்டு கிளாஸ்லா முடிஞ்சு வீட்டுக்கு வரே நானு வீட்டுக்கு வந்தோனேயோ எங்க பெரியமா எங்க சித்தி எங்க அண்ணி எல்லாரு வந்து கேக்குறாங்க னா பெரிய ஆள் ஆயிடியா நீய இந்த மாரி அம்மாவ போயிட்டு இது மாரி பேச்லாமா
இதானே ஆ சூப்பர்
அந்த மாரிக்கேக்க ஆரம்பிச்சுட்டாங்க
ம்
வேர என்ன சொல்லி இருந்தாலு பரவால்லங்க தூக்கத்துல வந்து ஒருத்தர தண்ணி ஊத் தி எழுப்புனா எனக்கு எனக்கு ஃபஸ்ட் தூக்கோ தாங்க மெயினு காலேஜ் போறனோ இல்லையோ நம்மளுக்கு தூக்கோ வந்து எப்பயாச்சுதா வரு மதியானோ கொட தூங்க மாட்டே நானு எப்பயுமே எப்பயாச்சு டயர்டா இருந்தா தூங்குவே வெற கால்ல டைம் ஆய்ட்ச்சுனு வந்து எழுப்பிட்டாங்க சம்ம கோவோ
ம்
ஆனா உண்மாலயே சொல்ல போனா அன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக்கு இந்த மாரி அம்மாவ பேச்டமே அப்டின்ட்டு
தெரியுது நீங்க ஃபோன் பண்ணி கேக்கம் போதே தெரியுது
இன்னா ஒண்ணு எங்க அம்மா அப்பப்ப அழுதுடுவாங்க லைட்டா
ஆ
அப்போ கொஞ்ச கஷ்டமா இருக்கு இந்த மா மாரி நா வேற சுருக்கு சுருக்குன்னு ஏதாச்சு சொல்றுவே கோவோ வர மாரி அது ஆ ஏதாச்சு சொல்லுவாங்க அங்க போயிட்டு வாட இங்க போயிட்டுவாடானு ஏம்மா என்ன உயிர வாங்குற இந்த மாரி லா பண்ணாதம்மா அப்டி இப்டின் சொல்றுவே
ம்
ஒடனே மூஞ்ச தூக்கி வெச்ட்டு உக்காந்சுருவாங்க போயிட்டு அவங்கலாண்ட மா நா பண்ணது தப்புதாம்மா இனிமேட்டு பண்ண மாட்ட
ம்
அந்த மாரி பேஸ்டு அப்பறோ சால்வ் ஆய்ரு எப்டியாருந்தாலு அவுங்களுக்கு நா பைய நா தா இருந்தாலு நா அவுங்குளுக்கு அம்மா ரெண்டு பேரு பேசிதா ஆவணு வேற எதுவு பண்ண
இல்ல இல்ல உங்க அம்மா என்னதா உங்கள திட்டினாலு அவங்களுக்கு தெரியு எ பைய எந்த தப் பு பண்ண மாட்டா அவ கோச்சிட்டு போனாலு எகிட்ட வந்து பேசுவா அந்த மாரி ஒ என்ன சொல்றது ஒரு அம்மாவுக்கு தா கொழந்த ஒரு அடி இப்டி எடுத் து வெச்சாலு அதுக்கு என்ன அர்த்தோ அப்டின் நல்லாவே